லாருக்க
ஆ நானு நல்லா இருக்கேங்க
செரி நா இப்பதாங்க கீழ போயி உள் த்தம் பருப்பு ஊர வச்சிட்டு வந்தங்க நா மறந்துட்டன் சொன்னல்லங்க
ஓ அப்டிங்ளா சேரி சேரிங் அப்டிங்களா சேரிங்க உளுந்தம் பருப்பு கொஞ்சொ நம்ம லேட் டா கூட ஊற வச்சுக்லா டக்குன்னு ஊறிடு அரிசிதா கொஞ்சொ ஊற்ரதுக்கு நேரமாவு
சரி சரிங்க இல்ல எப்பவ்மே மூணு மணி போல ஊற வச்சிருவ ஆறு மணிக் போய் நாங்க அர்ச்சின்னு வந்த்ருவோ ஆறு ஆற்ர அப்டி அதனால தாங்க போய் ஊர விட்டனா அப்டியே மறந்துடுவங்க ஊர வெ கெவெ
ஆமா ஆமாங்க இப்போ உங்க உங்க வீட்டு பக்கொல்லா நீங்க வேர்க்கடலல்லா போடுறன்ற மாயி ஒரு வாட்டி சொன்னீங்க அது எப்டிங்க பண்ணுவாங்க
ஆமாங்க இப்போ இந்த ஸ் சீசன்ல தாங்க வேர்க்கடல போடுவோ எப்டின்னா இப்போ மழ வரு நம்பொ பம்செட் நால வெச்சி எல்லா போட மாட்டோங்க நார்மல் நெல இருக்குல்லங்க அது வந்து வானம் பாத்த பூமின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மழ வரு இந்த மே மாச வைகாசி தமிழ் மாசத் துல வைகாசி மாசத்துல வந்து மழ வரு அந்த டைம் வந்து என்ன பண்ணுவாங்னா ஏறு உழுதுட்டு கொஞ்ச நாள் விடுவாங்க திரும்ப நெக்ஸ்ட் இன்னொரு டைம் மழ வரும்போது இன்னொரு வாட்டி ஏறு இது பண்ணுவாங்க ஆ ரெண்டு டைம் பண்ணிட்டு அதுக்கப்றமா வேர்கல்ல போடுவாங்க போட்டு மூணு மாச து ஆ புரட்டாசி மாசம் மூணு மாசத்துல வந்து செடி வந்து நல்லா பெருசாய்டு அந்த வேர்கல்ல வந்து மூணு மாசம் மட்டும் தாங்க மூணு மாசத்துல நல்லா வளந்துடும் புரட்டாசி மாசத்துல வந் து அதை அறுவடை பண்ணிடுவாங்க உங்களுக்கு வேறு கடலைலாம் எப்பிடி
என்ன போடுவாங்க அதுக்குள்ள வேர்கடலையே போடுவாங் லா அந்த மண்ணூ
மண்ணூல எல்லாம் எதுவும் போட மாட்டாங்க முன்னாடியே வேண்னா உரம் எதுனா இருந்தா ந்த மாட்டு சாணம் அந்த மாரி எல்லாம் இருக்குல்ல அத வந்து போடுவாங்க மாட் மத்தபடி வேற எது பெருசா
அது செடி என் எப்டி வரும்ன்னு கேக்குறேங்க வே த எதனா போட்
வெததான் வேர்க்கல்ல வேர்க்கல்ல இருக்குல்லங்க அதை வந்து நல்லா காய வச் ச்ச வேர்கல்ல உரிச்சி நல்லா முத்துணவேர் கல்யா போனும் போடணும் பிஞ்சி எல்லாம் போடக்கூடாது அதே மாரி இந்த மொல வந்த வேர்க்கடல இருக்கும் அதெல்லாம் போடக்கூடாது நல்ல வேர்க்கட்லய போடணும் அதே மாதி நம்ப ட்டாக்டர் வச்சு போடுவாங்க மாடு வச்சு உழுதும் போடுவாங்க டிராக்டர்ல போட்றத விட மாடு வச்சு உழுது போறதுல வரும் ஒரு பத்து இருபது அஞ்சு நாள்ல செடி நல்லா சின்ன சின்னதா வந்துரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அது சைட்ல சின்ன சின்ன பு புல்லெல்லாம் வரும் அத வந்து களை எடுப்பாங்க வேர்ககடல்லல கூட வந் து பருப்பு இந்த துவர இருக்குல்லங்க அது அதெல்லாம் போடுவாங்க
சேரி சேரிங்க நிறைய வருங்களா எத்தன கிலோ அந்த மாதிரி எதனன்னு உங்களுக்கு தெரியுங்களா எவ்ளோ எவ்வளோ போட்டா எவ்ளோ வரும் சொ
அது எனக்கு பெருசா தெர் ல்லங்க மரக்கால போடுவாங் ங்க கொட்ட வந்து ஒரு மரக்கா ரெண்டு மரக் க்கா அந்த மாரி போடுவாங்க அதுக்கப்புறமா வேர்க்கால்ல வந்து புடுங்கி சே மரக்கால்தா மூட்ட கணக்கா சொல்வாங்க இத்தன மூட்ட அத்தன மூட்டன்னு சொல்லுவாங்க நால் லா எங்க கிட்டே இல்ல அதனால எனக்கு அதப் பத்தி பெருசா தெர் ல நா பாத்தது வரைக்கு சொல்றேங்க நீங்க உங்களுக்கெல்லா வேர்க்கல்ல எப்டி கெடைக்கு
னா யாருனா இந்த மாரி குடுப்பாங்க யாருன்னா வந்து நீங்க சொல்றீங்கல்ல நெலத்துல போட்டது எடுத்துன்னு வந்து தருவாங்க ஆஹ் தெரிஞ்சவுங்க அதுக்கப் றம் வந்து பார்த்தீங்னா நா செடி வந்து பாத்துருக்கே ஆனா எனக்கு தெரியாது அது எப்படி வந்து வருதுன்னு சொல்லி ட்டு அதனாலதா உங்ககிட்ட கேட்டே ஒரு செடிமே மேலருக்கு அடியில இருக்குன்ற மாரி கேள்விப்பட்டிருக்கே அப்ப நீங்க சொன்னோனேதாந் தெரியுது இந்த மாதிரி வேர்க கடலைய போட்டோனா செடி வரு அதுல ந்து நம்ம வந்து எத்துக்கலா அறுவட பண்ண மழ காலத்து மழ ரெண்டு வாட்டி வந்தோனே போடணு அத நீங்க அந்த மாதம்லா சொன்னீங் இல்ல நீங்க சொல்லவே எனக்கு தெரியுதுங்க பரவால உம் வேற எதுனா அறுவட பண்ணி நீங்க பாத்துருக்கிங்ளா வேற எதனா காயி செடி அந்த மாதிரி
காய் இந்த கேவுரெல்லா நாத்து நட்டு பாத்துருக்கங்க ஆனா அது எவ்ளோ நாளு என்னன்னு எனக்கு தெரியாது நெல்லு இந்த கேவுரு அதெல்லா இருக்குங்ல கேழ்வரகெல்லா அதெல்லா பாத்துருக் கே ஆனா அது எப்டி எவ்ளோ நாளுன் தெரியாது அரிசிலுமே மூணு மாசத்துல ஆறு மாசத் துல வர அரிசிங்க இருக்கு அவங்க எந்த அரிசிய வந்து இது வெ த நெல்லு விடறாங்ளோ அத பொறுத்துங்க
அப்பிடிங்ளா செரி செரிங்க எனக் வந்து பெருசா இதெல்லா தெரியாதுங்க ஆனா வந்து இந்த மாதிரி இந்த தேங்கா தோப்பெல்லா பாத்துருக்கங்க தேங்கா அதுல வந்து த தள்ளி அத எடுத்துனு போயி ஒரு லாரியில இதெல்லா எடுத்துனு போவாங்க சின்ன லாரி மாரி அதுல வந்து பாத்திங்னா இப்ப எல்லார் ஒ எ எட இவ்ளோ இவ்ளோ ஒரு தேங்கா இவ்ளோன் சொல்லிட்டு அது எவ்ளோன் சொல்லிட்டு கவுன் பண்ணி அந்த காச வந்து குடுத் துருவாங்க அது வந்து பாத்துருக்க அதுக்கப்றொ வந்து பாத்தீங்னா சும்மா வந்து இந்த வீடுங்கள்லல வந்து அந்த ஆ கத்திரிக்கா அப்றொ தக்காளி அதுக்கப்றொ இந்த இதுவல்லா இருக்குல்லங்க கொடி மாய் போதுல்ல அவரக் கொடி அதெல்லா சும்மா பாத்ருக்கங்க அவ்ளோதாங்க கத்ரிக்காவு சும்மா நெல த்துல வந்து போடுவாங்க ஒரு பட்டிகுலர் எடொ வரைக்கு ஆ அளந்து போட்டு அந்த கத் திரிக்கா வந்து அறுவட பண்ணி தெரிஞ்சவங்கல்லா குடுப்பாங்க அப்ப வந்து நானு பாத்துருக்க ம மத்தபடி ரொம்பொ இதுவா தெரியாதுங்க
சரி சரிங்க உங்க வீட் டாண்ட எதனா செடி மரொ அந்த மாரி எதனா இருக்கா நீங்க எங்க இருக்கீங்க எந்த மாரியான எடொ
இப்போ வந்து பாத்தீங்னா நாங்க வந்து தனி வீடுமாயி இல்லங்க இந்த அப்பாட்மெண்ட் மாய் இருக்கவே நாங்க வந்து பாத்திங்னா சின்னச் சின்ன இந்த செடிங்க தாங்க வெப்போ அந்த மாயி மணி ப்ளாண்ட்டு அதுக்கப்றொ இந்த ஸ்னேக் செடி ன் சொல்வாங்ல அது அதுக்கப்றொ வந்து அந்த ரோஜா செடி கப்றொ வந்து இந்த கற்றாழ செடி இதெல்லா வந் து வெப்போங்க இங்க வந்து கொஞ்சோ குளூர் அதிகமா இருக்கவே நம்ம ரோஜாப்பூ செடி வெச்சா நல்லா வருதுங்க ஆ ஆ அங்க வந்து பாத்திங்னா அங்க அம்மா வீட்டு பக்கலா அந்த அளவு வந்து ரோஜா செடி வருதுதா ஆனாலு வந் து ம் ந நெறைய பேரு எ ஃப்ரெண்ட்ஸ்ல்லா சொல்லி கேள்விப்பட்ருக்கே இந்த வெயிலுக்கு வந்து தாங்க மாட்ருக்கு செத்து போயிடுதுன்ற மாரி ஆனா இங்க வந்து பாத்திங்னா நல்லாவே வந்து ரோஜா செடி நல்லா வருது பூச்செடி எது வெச்சாலுமே நல்லா வருதுங்க ஆ நம்ம வந்து பெருசா வந்து கேர் பண்ணி பாத்துக்ணுனு இல்ல அந்த கிளைமேட்டுக்கு கேத்த மாரி வருன் சொல்லுவாங்ல இந்த சாமந்தி பூலா வந்து சும்மா நம்ம எதனா வந்து கொஞ்சோ லைட்டா வச்சாலே போது நல்லா படர்ந்து நெறைய நம்ளுக்கு வந்து தொட்டியில மாத்தி மாத்தி வச்சுட்டே இருக்லா அந்த அளவுக்கு வந்து ஆ நல்லா வருதுங்க ம் மணி பிளாண்டு தாங்க நா மெயினா வெச்சிருக்கே ஆனா நா இன்னு செடி வந்து வாங்கனுங்க ஆஹ் நெறைய வந்து வாங்க முடிலங்க கூட்டின்னு போனா கூட்டினே போ மாட்ருக்காரு ஆஹ் வா வ வீட்டுக்காரு வ கூட்டின்னு பொயிட்டாருன்னா நானுமே வ ந்து வாங்கணுங்க ரோஸ் செடி ஒன்னே ஒன்னு தாங்க இருக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு வெக்கணுனு ஆசங்க இதுக்கப்ரோ தாங்க நா வந்து வெப்ப நீங்க என்னென்ன செடிங்க உங்க வீட்டுல வளக்குறீங்க
எங்க வீட்ல இங்க வந்து என்ன செடி இருக்குன்னா மல்லி செடி இருக்கு ஜாதி மல்லி செடி குண்டு மல்லி தெரியுமா உங்ளுக்கு அந்த செடி அதெல்லா இருக்குங்க நெறைய மரோ இருக்கு ஆனா இங்க வந்து வெயில் அதிகமா இருக்கு நீங்க சொன்ன மாரி இங்க ரோஜாச் செடி எல்லா அவ்ளோவா வர்ல இங்க வெயில் அதிகமா இருக்றதுனால அவ்ளோவா எதுவு வர்லங்க பரவால்ல உங்ளுக்கு ரோஜா செடி எல்லா நல்லா வருது பூ எத்தன பூ பூக்குதுங்க டெய்லியு
ஆஹ் அது அந்த மொட்டு வர்றத பொறுத்துங்க இப்பத்தைக்கு ஒரு ரெண்டு வந்துருக்குங்க பூத்த மாதிரி நாங்க வந்து அத எடுத்து சாமிக்கு இல்ல னா வந்து ஃபோட்டோல வச்சிருப்போங்கள பெரியவங்க அந்த ஃபோட்டோக்கு வந்து நா வெச்சிருவேங்க ஆஹ் ஆனா வந்து இந்தச் சாமந்தி செடி ஓரளவுக்கு வ வருதுங்க நல்லாவே வருதுங்க இங்க வந்து ஒருத்தவுங்க வெச்சிருக் இருக்காங்க பக்கத்துல அவுங்கள்து பாத்தீங்ன்னா இன்னுமே அழகா இருக்கு ரோஜா செடி என்து வந்து பாத்திங்கன்னா நா நா வந்து ரெட் கலர் தாங்க வாங்குனே ஆனா அவங்க வீட்ல பாத்தீங்கன்னா ரெட்டு இருக் கு ஒயிட்டோ இருக்கு அதுக்கப்பறோ எல்லோ கலரு ரொம்ப அழகா இருக்குங்க அவங்க வீட்ல நா பாத்துருக்கேங்க இங்க பக்கத்துல தா இருக்கு அவங்களுக்குமே பால்கனிலந்து பாத்த தெரியு அவ்வளோ அழகா வச்சிருக்காங்கங்க
அந்த செடிக்கு வெயில் எல்லா வருதாங்க ஏன்னா நீங்க அப்பாட்மெண்ட்ல இருக்குன்னு சொன்னீங்கல்ல வெயில் எப்டி வரு அங்க நீங்க எந்த எடத்துல வெச்சிருக்கீங்க செடி எல்லா
இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து வச்சிருக்கோங்க அங்க வந்து கொஞ்சொ ஓப்பனா இருக்குங்க வானம் பாத்த மாரி இருக்கு ஆஹ் அந்த அளவுக்கு வெயில் வர் ராது ஆனா வந்து அந்த வெயில் வந்து காலில அந்த ஈவினிங் டைம்ல வந்து பா அதுக்கு வர மாரி இருக்கு ஆனா மதிய டைம் லா ஒரு சுட்டெரிக்கிற வெயில் வந்து அது மேல படாது அனால ஒரு காத்தோட்டமா தாங்க வெச்சிருக்கே பின்னாடி பக்கமு வந்து பால் தனியும் இருக்குங்க அங்க வெயிலுமே வரோம் நம்ம வந்து நிழலுமே வரோம் ஆனா வந்து அங்க வைக்க முடியாதுங்க எ பையன் வந்து சும்மா வந்துப் புடிங்கி புடுங்கி விட்டுருவா அத மண்ணு நோண்டுவான் அத எடுத்துன்னு வந்து எதையாவது போட்டு கிளறுவான் அதனால அவனு கைக்கு எட்டறமாரி வச்சாலே பிரச்சனைங்க அவன் கண் பார்வையில எதுவுமே வக்க கூடாது நான் அதுக்குன்னே என்ன பண்ணுவேன் வெளியே வெளியவே வச்சிடுவேங்க வெளிய வாசல் பக்கத்தில ஒரு இடம் ஒப் ஒன்னாஇருக்கோங்க அங்கவே நா வந்து வச் சரிவங்க கொஞ்சம் வளர்ந்த பசங்கன்னா நம்ம தைரியமா வைக்கலாம் இவங்க சின்ன பசங்களா இருக்கவே எல்லாத்தையுமே நோண்டி எடுத்துடுவானுங்க
ஆமாங்க குழந்தைங்கன்னாவே அப்படிதான் நீங்க வேனா சொல்லி வைங்க இத இந்த இது மேல கை வைக்காத செடி இது பாவம் அந்த மாரி சொல்லி வைங்க அவனுக்கு அதுல வந்து ஆர்வத்தை தூண்டுங்க நீ வெயி செடி இங்க பாரு நீ வச்சுது பூ பூத்து இருக்கு அப்படின்னு அவனுக்கு சொல்லி அவன வந்து வேற மாரி டைவட் பண்ணிவிட் டுங்க அத புடுங்கதுக்காக செய்து பண்ண திங்க புடுங்கன்னா புடுங்காத நடு அப்படின்னு சொல்லிகுடுங்க
ஆமாங்க நீங்க சொன்னது சரிதாங்க இப்ப வெளியுமே வந்து நா என்ன பண்ணுவேன் தண்ணி ஊத்த சொல்லோ ஊத்துவாங்க அவ செடிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஆச சையா பாப்பா நா வந்துச்சு நா ஊத்திதா தண்ணி ஊத்திதா அந்த செடி வந்துச்சு அப்படின்ற மாரி சொல்லுவா ஆஹ் என்ன ஆனா இந்த மண்ணு மட்டும் நான் சில டைம் வைப்பேங்க கொஞ்சம் வை எ மண் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குமா அத கொஞ்சம் உடைச்சி விட்டு லூஸ் பண்ணி நா பின்னாடி வந்து வைப்பேங்க பால்கனியில கொஞ்சம் நேரம் காயட்டும் திரும்ப வேற எதனா வைக்கலாம் அப்போதான் என்ன பண்ணுவான் வந்து மண்ண எடுத்து சும்மா இது இது ஒரு தொட்டிலேயிந்து இன்னொரு தொட்டிக்கு கொட்டுவா அந்த தொட்டிலேந்து இந்த தொட்டி கொட்டு அந்த இடமே ஃபுல்லாக இது பண்ணிவிடுவான் சில டைம் நான் விட்டுவே சரி என்னமோ பண்ணிட்டு போற அமைதியா இந்தா சரின்னு சொல்லிட்டு சில டைம் என்னாவும் ரொம்ப எறச்சிட் டானா அது எல்லா கிளீன் பண்ண முடியாதுங்க அது மட்டம்தான்ங்க பிரச்சனை
சரி சரிங்க இப்ப என்ன பண்ட்டு இருக்கா கொழந்தை தூங்கிட்டானா சாப்ட்டானா என்ன பண்ணிட்டு இருக்கா
அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தானா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆ சாப்பாடு வந்து நா அவனை பன்னெண் மணிக்கே விட்டுருவாங்க அவனுக்கு நா கொஞ்சம் செய்ய லேட் ஆயிடுச்சுங்களா அதனால் வந்தோனமே என்ன பண்ட்டேன் அவங்க அப்பா வந்து அவனுக்கு ஒரு லட்டு மாதிரி செஞ்சு வச்சருந்தாங்க நேத் த்து அது ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல குடுத்து அம்ச்சம் அவ சாப்பிடவே ல அது அப்படியே எடுத்துட்டு வந்த தான் சரி நம்மளே ஊட்டி உட்லாம்னு சொல்லிட்டு அந்த லட்டு வந்து ஊட்டி விட்டோங்க நாங்க இந்த ச இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு வருத்து ட்டு பொடி பண்ணி இந்த உம் அ டேட்ஸோட சேர்த்து ப பண்ணாங்க அங்க அவங்க அப்பா அது சாக்கா பவுடர்லாம் போட்டு அத வந்து கொஞ்சமா சாப்டானா அப்புறமா ஆப்பிளோ எடுத்துட்டு வந்துடு இருந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல அதுமே திரும்பி ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஹ் கொஞ்சமா வந்து வந்து பால் கொடுத்தேங்க நானு அவன தனியா இப்போ ஒரு மாட்டு பால் தனியா ஒன்னு வாங்குறோங்க கொஞ்சம் வெயிட்டும் கம்மி ஆயிட்டான்துக்காக சரி மாட்டு பால் கொடுக்கலானு சொல் அவனுக்கு மட்டும் தனியா வாங்குறோம் அத அவனுக்கு ஆத்தி குடுத்தங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணன்னா திரும்பியும் ஒரு ரெண்டு மணிக்கா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சங்க ஹ வாழக்கா பொரியலும் பீட் ரூட் சாதமும் ஊட்டி விட்டே சாப்ட்டாங்க சாப்ட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் த இது விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் டீவி பாத்துனே அப்படியே தூங்கிட்டாங்க
சரி சரிங்க நீங்க டி எப்படி ஃப்ரீயா இருக்கீங்களா ஆ
ஆமா ஆமாங்க நானுமே இப்ப இதுக்கப்புறம் ஃப்ரீயா தாங்க இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வீட்டு வேலை தாங்க இருக்கு உங்களுக்கு வீட்டு வேலை முடிஞ்சிச்சு
ஆஹ் முடிஞ்சிச்சுங்க நான் ஃப்ரீயாதான் இருக்கேன் இப்போ
சேரி சேரிங்க சரிங்க உங்ககிட்ட பேசந்து ஆ ரொம்ப மகிழ்ச்சிங்க அடுத்த அழைப்புல சந்திப்
ஆ ஓகேங்க நன்றிங்க